ச
ஆஹ் வணக்கம்ப்பா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இரு
ஆ நான் நல்லா இருக்கேங்க ரொம்ப நாளாச்சு நீங்க கால் பண்ணி வே ரொம்ப ஆஹ் பிஸியா இருந்திங்களோ
ஆமா இப்ப லீவ் விட்டு இருக்கனால ஊருக்கு அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அம்மா வீட்டுக்கு அப்பாவோட ஊருக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அதனால பேச முடில
அப்டியா என்னடா எப்பவுமே கால் பண்ணிட்டே இருப்பீங்களே ஆலயே காணோன் பாத்தேன் அஹ் எங்கக்கெல்லா போனீங்க ஆமா இங்க கேரளா போறோன்னு சொன்னீங்கல்ல போயிட் போயிட்டு வந்தீங்களா
நா நான் வந்து இந்த விட்ட கேரளா போல ரொம்ப லேட் ஆய்டுச்சா போயி நா வந்து நம்ம போன மாசமே போயிருந்துருக்கனு அஹ் இப்ப வந்து ஆம்மா மே மாசம் வந்து பயங்கர மழ காலம் ஸ்டார்ட் ஆயிருமா வெளில எங்கேயும் போக முடியாது போன வருஷம் அப்பிடித்தான் கொஞ்சம் லேட்டா போயிட்டு ஃபுல்லா ஒரு மா அந்த ஒரு மாசம் மே ஃபுல்லா நாங்க அங்க இருந்ததுனால பயங்கர மழையா இருந்தது வெளியிலயே வர முடியாது மழேனா நம்ம ஊர்ல மாரி மழ பெய்யாது அங்கெல்லா அப்டியே வானமே பொத்துட்டு விழுகுற மாரி மழ பெய்யு அந்த மேரி
ஒரு ரெண்டு நாள் மூண் நாள் அப்டி தொடர்ந்து பே வெயிலுங்ளாங்க எப்டி இருக்குமா
திடீர் திடீர்னு மழ வந்துரு அ சாய்ந்திர சாய்ந்திரமா ரெகுலரா சாய்ந்திர வந்துரு அப்றோ திடீர்னு காலையில பா கால்ல எந்திரிச்சி பாத்தா மழ பெ மழ பேஞ்சிகிட்ருக்குப அப்றோ திடீர்னு ஒரு மாரி வானோ வந்து எப்டி விரிச்சோ அப்டே இர் எதுமே இல்லாத் மேரி இல்லாத மேர்ருக்கு திடீர்னு மழ வரு இங்க அப்டி காரு மேகம் கொட்டிக்கிட்டு மழ வரும்ல அந்த மேர்ல்லா இருக்காது திடீர்னு மழ வரு திடீர் திடீர்னு இதாகு
அ ஆனா நல்லா கொஞ்சோ நல்லா அ பச்ச பசேல்னு இருக்குல்லங்க கேர்ளா எல்லா எடமு அப்டித்தா இருக்குல்ல
ஆனா அங்க என்னதா பச்ச பச்ச யா மழையே பேஞ்சாலு அவ்ளோ ஹீ சூடடிக்குது பயங்ரமா வெயில் த்துல அப்டியே ஒரு பக்கம் மழ வேஞ்சுட்டு கூப்டு தொலியிட்டுன் அந்த மாரிய் ருவோ ஏனா ம் மரங்க நறைய இருக்கனால அந்த ஹுமூனிட்டின்னு சொல்லுவாங்க நல்ல இந்த ஆவி ஏதல் நடக்கும் சொல்லுவாங்கல்ல அந்த இந்த மரத்துல இருந்து ப்ச் அந்த வெயில் காலத்துல வந்து அப்டியே அ ஆவியாய் போற னால நம்ம வந்து ம் அதனால நம்மளுக்கு வந்து அப்படி ரொம்ப யூஸ்சனமா இருக் ஒரு மாரி இருக்கு ம்ஹீட்டா இருக்க மாரி இருக்கும் ஆம இருக்கனால அம்மளுக்கு அந்த இது அடிக்கும் அதனதான் அங்க பாத்தீங்கன்னா அந்த ஊர் கிளைமேட்டுக்கு வந்து து அம் ரொம்ப ஒடம்பு ஹீட் ஆ ஆயிருச்சு டு தலைக்கு தேங்கான்ன தலையில வச்சுட்டு வெருந்தலைக் குளிப்பாங்க அப் ப்டி அந்த தண்ணி வந்து சீக்கிரம் காயாம இருக் குருக்காண்டி தல காயம இருக் இருக்காண்டி
ஆமா நானும் பாத்துருக்கேங்க நான் ஹா ஹாஸ்டல்ல இருக்கும் போது ஆ வ் நா ஸ் சொன்னெல்ல நான் வேல பாத்துட்ருந்தேன் போனோ அ வேல பாக்கும் போது இப்ப ஏன் கூட இருந்தங்க வந்து இவங்கதான் மலையாளிஸ் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அ வேலைய விட்டு வந்ததுக்கு அப்புறமே தலைல என் என்ன வச்சிட்டு தலை வந்து ஷாம்பூ போட்டுல்லாம் குளிக்க மாட்டாங்க நான் கூட கேப்பேன் நீங்க தலைல என்ன வச்சுட்டு அப்படியே சும்மா குளிச்சுட்டு வந்திருக்கீங்க அது எப்டி ஆ நாமளாம் அப்புடிலாம் குளிக்க மாட்டோல்ல
ம் நான் நான் வந்து அ கல்யாணம் ஆறக்கு முன்னாடியே நறைய டைம் அப்புடிதான் குளிக் டு அதிகமா ஆ வெறு என்ன வச்சுட்டுல துமா சாப்பு வந்துட்டு ரொம்ப கெம்மிக் இல்ல அதன எதுக் டெய்லி சாம்பு போட்டு வச்சு த வாரோ வாரோ சாப்புடுர ஒரு மன்ந்த்லி ஒரு டைம் குச்சுக்குலாங் ச்சுட்டு அ முத நம்ம என்ன எண்ணெல்லாம் வை ச்சிருப்போம்ல அப்டி வெருதலை குளிச்சுகுருவோம் ஆனா கொஞ்ச இதாத்தா இருக் போ ஆ ம் ஆனாவந்து அவுங் உங்க ஊர்ல வந்து எப்டின்னா டெய்லி தலைக்கி ப்டி கைல ஊத்தி தலையில நடுவு உச்சந்தலையில வச்சுட்டு தலை குளிப்பாங்க வேற எதுவுமே போடாம
ஆமா எதுவுமே போடாம தல குளிச்சிருப்பாங்க
டு அப்டியே தலை கைய்லியே வாரி விட்டுட் தருவாங்க சீப்பே போட மாட்டாங்க அப்டி விரிச்சே போட்ருப்பாங்க அப்புறம் அவசரோ போனா அப்டியே எடுத்துபுட்டு குத்தீட்டு முடிய அப்டியே ப்ரீயா வுட்டுட்டு வேமா கோயிலுக்கு போயிருவாங்க சொட்டு சொட்டு தரை விழுந்துட்டே இருக் இது அப்டி. கோயிலுக் போவாங்க காலைல இயர்லி எல்லார்க்குமே அங்க கோயில்க் போயிற்வாங்க போயிட்டு நாங்க வந்துட்டு சாமி இங்க வந்து நம்ம வந்து இந்த கடையில வாய் பொரு ல நிறைய யூஸ் பண்ண மாரி வீட்லயே யூஸ் பண்ண மாட்டாங்க இந்தா கடைல போய் வாங்கியாந்து இது நெறையலனா இது பண்ண மா போய் பூஜைக்கு வந்து குடுக்க மாட்டாங்க வீட்லயே எல்லா வீட்லியுமே இந்த இட் லி பூ சொல்வாங்க பூ இருக்கும்ல
எந்த பூ இட் இட்லி பூ ஆமாங்க ஆமா கல கலரா இருக்கு வெள்ள கலர்ல இருக்
ஹ்ம் வெல்லரு ரெம்ப அதிகமா ரெட் கலர்ல இருக்கு அந்த பூ நெறைய ஆஹ் வீட் எல்லார் வீட்லிமே இருக்கு அந்த பூ அப்புரோ இந்த சங்கு பூ நந்தியாவட்ட வெள்ளகலர் நந்தியாவட்ட இருக்கு அதெல்லாம் அந்த வீட்லயே அங்க வாழ மரோ இருக்குமா அதுல ஒரு ஒரு எலய லைட்டா சின்னதா கிழிச்சிட்டு அதுல வச்சிட்டு சாமிக்கு கொண்டு போயி குடு ப்பாங்க அந்த பூசாரி வந்து என்ன பண்ணுவாங்னா கைல தொடாம இப்டி கீழ தூக்கிவுட்டு வாங்குவாரு வாங்கிட்டு அப்புறம் அத வெளியிலே வ க்க சொல்லிடுவாங்க அங்க முன்னாடி சாமி முன்னாடியே வச்சுட்டு அப்ற வந்து அவுங்க வந்து கொஞ்சோ சந்தனம்ல்லா குடு ப்பாங்க பாத்தீங்கன்னா சாமி பூஜ நடக்கும்போது பாத்தா அப்டியே அமைதி அப்படியே ரொம்பயு அமைதியா இருக்கு அந்த எடோ நம்ம ஊர்லலாம் கஜமுஜ கஜமு பேசிடே இருப்பாங்க சவுண்ட கேட் இருக்குமுல்ல பூஜ நடக்கும் போது அங்க எதுமே சொல்ல மாட் டாங்க டக்குனு அமைதியாயிருவாங்க எல்லாரு அப்டியே சாமி பூஜ நடந் துகிட்ருக்கும்போது எதாவுது பண்ணுவாங்கல்ல தீபாரதண காமிக்கிறதுல்லா காமிச்சுட்டுருக்கும்போதுலா அப்ற எல்லாரு சேந்து கோரசா யாராவுது ஒரு லேடி ஆரமிப்பாங்க ஒரு பாட்டு பாடுவாங்க சாமி பாட்டு ஆரமிப்பாங்க அப்டே எல்லாரு சேந்து பாட ஆரமிச்சிருவாங்க
அந்த மாரிலா இருக்குல இங்க இவங்ளு நானும் பா இப்ப என்ன இவங்க வந்து தலைல எண்ண வச்சுட்டு ஷாம்பூ கூட போட மாட்டாங்ளா கேட்டா நாங்கெல்லா கேரளால இப்டிதா இருப்போ தலையில எண்ண வச்சுதா குளிப்போ நான் நம்மல்லா வந்து தலையில வந்து எண்ண வச்சுட்டு குளிச்ன்னா எனக்குலா குளிச்ச மாரியே இருக்காதுங்க அந்த ஷாம்பு அந்த தலைலருந்து வற எண்ணல்லா மூஞ்சு ஃபுல்லா வடியுல்ல குளிச்ச மாரியேருக்காது அப்படிதா நம்ம நெனைப்போ
ஆஹ் எனக்கு வந்து நான் நானா இப்ப அப்படிதா குளிக்கறேன் ஆமா அதுக்கடு சோப்பிட்டு குளிச்சிரோம்ல
ஆமா இல்லெல்ல என்ன தா நீங்க சோப் போட்டு நீங்க மூஞ்சுக்கு போட்ருந்தாலும் அந்ந தலையில இருக்கிற எண்ணெ வந்து உங்களுக்கு ஃபேஸ்ல வழிய ஆரம்பிச்சிரு இல்ல இப்ப நீங்களே இப்ப எண்ணெ நல்லா தடவிட்டு பாருங்களே தடவிட்டீங்கன்னா அந்த மேல நீங்க எந்த அளவு எண்ணெ தடவிருக்கீங்களோ அது ஃபுல்லா மூஞ்சில வழிய ஆரம்பிக்கு ஆஹ் அப்டியா அத வந்து அவுங்க வந்து பழகிட்டாங்க போல நானே அப்புறம் வந்து நானுமே பழகிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து நைட்டு வந்து எத்தனை மணிக்கு அவங்க வேலையில இருந்து வந்தாலுமே அதை தலை குளி டெய்லியுமே தலை குளி அதாவது குளிக்கிறது அப்படி கு ளிக்கறது அப்படின்னாலே அவங்களுக்கு முழுசா குளிக்கிறதுதா நம்ம என்னைக்காவது வந்து இப்ப வெள்ளிக்கிழம நம்ம ஏதோ ஒரு கெழமைல மட்டுந்தா குளிக்கறோம் இப்ப வாரத்துல ஏதோ ஒரு கெழமையல குளிப்போ கரெக்டுங்களா
ஆமா அவங்க வந்து அதான் அந்த ஊரு கிளைமேட்டுக்கு வந்து அவ்வளவு ஹீட்டா இருக்குங்க உஹம்
ே குளிக்கிறாங்க ஆமா காலையெல்லாம் குளிக்கிறாங்க அத மாதி
ஹ் அது ஸ்கூல் விட்லாம் புள்ளே ஓடி போய்ஸ் பேக தக்கா எரிஞ்சிட்டு போய் பா்த்த ருங்க குளிச்சி வெியில வங்க
அப்படியா அந்த அளவுல்லாம் இருக்கறாங்கள எனக்கு ஆச்சரியமா இருந்தது இவங்க எப்படிிலாம் பாக்குற
குள்ளங்க இல்ல நீங்களே இந்த ஊர் போயன்னு வச்சீங்களே கால எந்தருச்சு எப்படியடி குளக்கும்போதுதான் தோணும் அப்படியே ஒரு மாறி கச்சை கச்சன்னு இருக்கதாரி உடம்பு அப்படி ஹீட்டு் அப்படியடி வே மாதிரே இருக்கும் நம் குளிச்சிட்டு வந்தா கொஞ்சம் பிர அப்படி இருக்க மாதிரி இருக்கும் அப்படியே சலைக்கு எண்ணெ வச்சுட்டு அப்படி விருந்தலை குளிச்சிட்டு வந்தோம்னா அப்படி ஃரெஷ்ஷா இருக்கும் அப்படியே தையில கொஞ்ச தண்ணி கொஞ்ச கூலிங்கா இருக்கும்ிற மாதி அந்த கிளைமேட்டுக்கு அப்ப நீங்க என்ன தைக்காம சொல்ல ஆமா வெற மேலக்கு மட்டும் குளிச்சுட்டு வந்தீங்குச்சுக்கங்களே குளிச்ச மாதிரியே இருங்கது ஆஹ் ஒரு மாதாரியாவே இருக்கும் அது கதுட்டு இருக்க மாதிரியே இருக்கும் அந்த ஊருக்கு வந்து எப்படி கு ாதான் நல்லா இருக்கும் அப்பே இ புள்ளக்குே என்னச்ச இருங்களே வெறும் தலையோ சும்மா இருக்குச்சக்கங்களே அப்பே தலை வந்து இருக்க மாதிரி வெயில போயிட்டு வ நளுக்கு ஒரு மாதிரி இருக்கு தலைய எதுமே போட போயிட்டு வந்தம்ா அந்த மாதிரி இருக்கும் வீட்டுள்ள இரு நமைே
இல்ல இதன்ன இத பாப்ப ஆனா அவுங்குள பாத்தீங்ன்னா வெச்சுக்கோங்க நெறைய தேங்காண்ணே யூஸ் பண்றனால அவுங்க பாத்தீங்ன்னா அந்த தேங்காண்ணெ வந்து சமையல்ல யூஸ் பண்றாங்க தலைக்கு யூஸ் பண்றாங்க எல்லாத்திமே அவுங்க யூஸ் பண்றதுனால என்னவோ அவுங்களோட அ சருமல்லா பாத்தீங்ன்னா நல்லா பளப்பளன்ருக்கு பாத்திங் கிங்ளா ம மலையாளி நாலே அதத தெரியு அவுங்கள அவுங்ள பாத்து நமக்கு அவுங்குளுக்குமே நெறைய வேறுபாடு தெரியும் பாத்துருக்கீங்ளா நல்லா வந்து அவுங்களோட ச ஸ்கின் குளோன் சொல்லுவாங்கல்ல நல்லா
அது ஏ அப்டினா அங் வந்து மரங்கள் அதிக்மாருக்குல்ல பொல்யூஷன் வந்து கொஞ்ச கம்மியா இருக்கு மேக்சிமம் வந்து நைன்ட்டி பர்சன் எய் இப்ப வந்து மொபல்லே நம்ப பொலிசன்னு நாங்க பாப்போ அங்க போனா வந்துது க்ரீன்ல காமிக்கு கோய்ம்ப்த்தூருக் வந்துட்டு இங்க வந்துட்டு மேச் பண்ணுங்ளே ரெட் கலர்ல காமிக்கு து நெறைய இருக்க மாரி காமிக் ஆமா அந்த ஒரு இது ஒரு ஆப்புருக்குது அ ஒரு இது எதோ ஒண்ணு நம்ப்ளுக் எப்படி இந்த இது சி இது வருதுல்ல இந்த வெயிலு வந்து இவ்ளோ டிகிரி
ஆமா பரவாயில்லயே அப்போ கேர்ளா வந்து ரொம்போ நல்லாருக்குன்றீங்க எல்லாத்தோட இதிலயு அ
இல்ல அங்க நெறிய மரங்க இருக்கனால ஆக்சிசன் நெறைய கெடைக்கு வா இந்த மா நெறைய எத்துக்குறவங்ள மற் ஹலா ஆனாலு வந் து அந்த ம் அந்த இ இப்ப நீங்ளே ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு வரும்போது பாருங்ளே நம்ம இந்த ஊருக்கில்லை நம்ம ஊருக் பில்லையே அப்டே ஃப்ரெஸ்ஜா இருக்குற மாரி இரு கிறோ ஆனா வேறு கொழம்மாரிருக்
ஆமாமா பாத்திருக்க நா ஆனா இந்த காட்டுக்குல்லா போய் ரொம்போ வருஷோ ஆகுது கடுல்லா எப்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது வேண்டா
இல்ல மல மழ ஹில்ஸ்சேரில காடெல்லா இருக்கு பாத்திருக்கீங்களா அங்க எல்லா போயிட்டு வந்தா ம மொகம்ல்லா பாத்தீங்கன்னா அப்டி க்ளோவிங்கா இருக்கூ சுலோவா இருக்கும் பாத்தீன்னா இன்னு வந்து கொஞ்சோ கருப்பு அடிச்சிருக்கோ ஏன்னா அந்த அந்த ஆவி அதல் நடக்குன் சொல்றாங்கல்ல இமுனிட்டி ருவாங்க வைப்ரேட்டாயிட் தண்ணீலா அப்டியே இதாகி மேல ஆவியாகி போம் போது இது நம்ம வந்து இப்ப எப்டி நம்ம ஒரு ஸ்டவ்கிட்ட நின்னுட்டு தண்ணீர் கொதிக்க விட்டா நம்ம பக்கத்துல இருக்கும் போது எப்டி ஆவி நம்ம மேல அடி றது எப்டி ஹீட் இருக்குற மாரி தோனு அது மாரிதா மரங்கள் நெறையா இருக்கத்துல அப்டி இருக்கும் காத்து மலையில கொஞ்ச வரல
உம் பரவால நீங்க
அதனாலயே மரங்கள் அவங்களுக்கு அதிகமா இருக்கனாலதா அவங்க ஃபேஸ்லா கொஞ்சொ லோவா இருக்கோ கொஞ்சொ பொல்யூஷனு இல்லாம நல்லா மாசு மரு இல்லாம இருக்கு அவங்க ஃபேஸ்லா பாார்க்கும்போது அந்த அவங்க வந்து கிரீ அதெல்லாம் அதிகமாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க
ஆமா பாத்ருக்கே பாத்ருக்கே நா நம்ம நம்ம அடிக்குறோமே பவுடர் கூட போட மாட் அ முகதுக்கு பாத்ருக்கே அடிக்க மாட்டாங்க ஆமா போட்டு உம் அ அந்த அந்த அவங்க சொல்றாங்கல சாப்பாட்டு முறை அப்டின்று சொல்றாங்க அந்த சிகப்பு கலர் அரிசி ஒன்னு சொல் ராங்களால்
நா சொல்லது வந்து மேக்சிமம் என்னை பொறுத்த வரைக்கு நா என்ன சொல்வேனா அங்க இருக் இருக்கிற மரங்கள் அந்த ஊரு கிளைமேட்டு அந்த மேரி நா ல தா அவங்களுக்கு வந்து ஸ்கின் அந்த மாரி இக்குது மத்தபடி இந்த சாப்பாடு ஃபுட்டுனாலல்ல இல்ல சாப் போடனு தா அந்த அளவுக்குலா ச் ரொம்பல்லா நல்லா இருக்குனு சொல்ல முடியாது அந்த ஊரு கிளைமேட்டுக்கு அது ஓகே அந்த ஊரு கிளைமேட்டுக்கு அது ஓகே அந்த சாப்பாடு வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டுல சாப்பிடவே முடியாது
இல்ல இல்ல சாப்பிட முடியாது இல்ல அதனாலயோ என்னவோ நம்ம வந்து நம்ம ரொம்ப காரோ அந்த மாரில ரொம்ப ஸ்பைசி அதெல்லா நம்ம சாப்றோல அந்த மாரி வகைகள்ல்லா சாப் அப்ரோல அவங்க என்னவோ அந்த மாரி கொண்ட கடல உம் கொண்டை கடல அந்து அவங்களோட எப்படி சொல்றது க கல்ச்சர் தருவாங்கல அ புட்டு கொண்டக்கட உம் இந்த மாரியே சாப்பிடுறாங்க ஆமா ஆவில வேகுற ஐட்டத்துல அதிகமா சாப் ப்றாங்க அது வந்து ரொம்பொ நல்லதுல நம்ம வந்து சாப்புட்றோ இரு இருந் ட் ட்லி அப்படின்றது சாப்புறோ ஆனா அவங்க மாதிரி நம்ம ஒன்னு அதிகமா சாப்பறதுல்லல
உம் சாப்புறதில்ல ஆனா வந்து எல்லா பேருமே அங்க வந்து என்ன தெரியுல அ நா வெஜிடேரியன்ல வந்து வெஜ் வந்து ரொம்ப சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ் தாங்க அதிகமா சாப்பிடுவாங்க
அங்கயா நான்வெஜ் ஆமாங்க மீனு ஆமா கேள்விப்பட்டிருக்கே ஏனா அங்க வந்து ஆஹ
ம் நம்மதுல பாத்தீங்கன்னா இந்த பிராமின்ஸ் மட்டு தானே நான்வெஜ் இதெல்லா சாப் ப்டமாட்டாங்க அங்க பாதீங்கனா அஹ் அங்க வந்து இந்த மட்டன் மட்டன் ந இத பீப்லா நெறைய சாப்பிடுவாங்க
ஓ அபீஃப் சாப்பிடுவாங்கல்லங்க நா கேள்விப்பட்டிருக்கேங்க இங்க ஹாஸ்டல்ல வந்து இருந்தாங்க சில பொண்ணுங்க அவங்க வந்து கேரளா தான். அவங்க சொல்லுவாங்க. பீஃப் அவங்க ஊர்ல இருந்து வருவாங்கல்ல அப்ப சொல்லுவாங்க பீஃப் கறில்லாம் கொண்டு வந்திருக்கேன் சாப்ப அ அப்படின்னு கேட்பாங்க? என்னப்பா நீ இப்டி கேக்குற இல்ல
ஐயா அங்க வந்து பாக்குறக்கு பிள்ளை சாப்ட்டா இருக்குங்க எல்லாமே சாப்டுங்க பிஃப்லாம் அங்க வந்து என்னன் தெரில அந்த கப்பை கிழங்கு இருக்குல்ல
செப்பக்கிழங்கா கப்பக்கிழங்கு அது ஓ மரவல்லி கிழங்குதா கப்ப கப்பக்கிழங்க நானும் கே என்னடா அது கப்ப கிழங்கு ஒரு வத கழங்கன்னு நினைச்சதுன இது கப்பக்கழங்கு கேள்ப்பட்டிருக்கேன் ஆனாது கப்பக்கிங்கன்றது மரவள்ளிக்க கழங்கு நீங்க சொல்லிதான் தெரியுது எனக்கு.
உங்க அப்பையும் சொல்லுவாங்க எ குூருசை எல்லாம். உம் ஆஹ் அந்த மரவழ கிழங்கு இருக்கு அதை வந்து வேக வச்சு தேங்காய் பச்சை மிளகாஹ அரைவே கடை வேக வச்சு தண்ணி கீழ ஊத்திட்டு அதுல வந்து வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு ஜீரம் ப்ப எல்லாம் தேங்காய் இது எல்லாம் போி குறை குறு அரைச்சிட்டு அதுல அறவேக்கட வேக வச்சிருக்க வே வெந்த பின்னாடி இதை ஊத்திடுவாங்க. கொஞ்சம் ரொம்ப கெட்டியால ரொம்ப லூஸாவும் ஓரளவுக்கு குழ குள ந ஊத்திட்டு லைட்டா ஒரு கொதி வந்து நல்ல இறக்கி வச்சருவாங்க அந்த பீக் வரி இருக்குு சொல்றாங்கல்ல கிரேவி வச்சிருப்பாங்க சை வச்சு ரெண்ட ஐய நான் செஞ்சதுல அங்க ஹோட்டல் போனா போனவமே பீ கப்பக்க அப்படி சொல்லுவாங்க யோ அப்படி சொேட்டு தான் தண்ணி போக்கரியது ஆனா பக்கத்து